மதிய வணக்கம்
நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்டுல எல்லாரு என்ன பண்றாங்க அவங்களா நல்லா
அ எல்லா நல்லா இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க நா மட்டும்தா மொதல்ல எந்திரிச்சே அப்டியே லேசியா படுத்துட்டு இருக்கே
ஓ சேரி என்ன கணவர் இன்னு வேலைக்கு போகலீங்களா அவர் லேட் ஆகுமா போறதுக்கு
இல்ல அவர் வொர்க் ஃப்ரம் ஹோமு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி அப்டின்னா உங்களுக்கு பிரச்சன இல்ல பொறுமையாவே நீங்க எல்லாமே பண்ணிக்கலா
ஆமா ஆமா தம்பிக்கு லீவுங்க இன்னைக்கு அதனால அவனு தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ டாபிக் வந்து ரெசிபிஸ் பத்தி பேசலாங்க ரெசிபி ஒன்னு நா சொல்றேங்க உங்களுக் தா என்ன நீங்க என்ன என்ன இது நல்லா சமைப்பீங்க
நா வந்துட்டு ஓரளவுக்கு யூடுயூப்பு நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா சகோதரி இங்க வந்துட்டு நான்வெஜ் நான் அதிகம் பண்ணதில்ல ஏன்னா அம்மா வீடு வந்துட்டு வெஜிடேரியனுங்களா அப்படிங்கும் போது எனக்கு அதிகோ நான்வெஜ் செஞ்சி பழக்கோ இல்ல கணவர் வீட்டுலதா வந்து நண்வெஜ் சாப்புடுவாங்களா அப்படிங்கு போது நான் அந்த அளவுக்கு வந்து அங்க சமைச்சது இல்ல சகோ போ இன்னு மேரேஜ் ஆனதுமே நான் அ கன்சிவ் ஆயிட்டனால உடனே நான் அம்மா வீட்டுக்கு வன்டே நானு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த் தான் நா அங்க இருந்தே அப்டிங்கும் போது எல்லாமே மாமியார் நாங்க வந்து நாங்க தனியாருங்க மாமியர் வந்து பக்கத்துல இருக்கனால அவுங்க வந்து சிக்கன் கொழம்பு சிக்கன் கிரேவி இந்த மாரி வச்சாங்னா எங்ளுக் குடுத்து விட்டுருவாங்களா நா இப்ப போனதுக்கப்புறம் தா ஒரு சமைச்சிருக்கேன் சகோதரி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியு சிக்கன் கொழ கொழம்பு ஒரு தறவ பண்ணே சகோதரி நானு அப்புறம் பாத்தீன்னா இந்த வெஜ்ல வேணா இந்த நான்வெஜ் ஐட்டம் இந்த இது வெஜ்ல வந்துட்டு இந்த ஹெல்தியான ஒரு
ஆ பிஷ் எல்லா சாப்புடுவீங்களா
ஆ இந்த பிஷ் எல்லா வந்து சிக்கன் தான் சகோதரி அதிகோ சாப்பிட்டுருக்க பிஷ் எல்லா வந்துட்டு இந்த பாற மீனு நெய் மீன் மட்டுதா கணவர் ஒரு டைம் வந்து கடையில வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க கொழந்தைக்கு ஒரு டைம் குடுத்து பாக்கலா இன்டு வீட்ல சமைக்கலான் பாத்தா அதுக்கு இன்னு டைம் ஒத்து வரல சேரி ஊருக்கு போனேனா மேபி வந்து ட்டு வாங்கி பண்ணலாம்னு ஒரு ஐடியாவுல இருக்கே சகோதரி
சேரி ஓகே நான் சொல்ற ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ரெசிபி சொல்றே ஒன்னு வந்து கிரேவி ஒன்னு வந்து மீன் பொழிச்சது அப்டின்னு சொல்லிட்டு மீன் பொழிச்சது அப்டின்னு சொல்லிட்டு
ஓ சேரிங்க
தோ அரைக்க மீன் குழம்புக்கு அரை அரைக்கறகு வந்துட்டு சின்ன சாரி பெரிய வெங்காயோ அப்றோ தக்காளி பச்ச மொளகா தேங்கா சீரகோ மெளகு இத மட்டு தா தா இது மட்டும் அரைச் ச்சி எடுத்துக்கனு நைசா அப்பறோ வந்து புளி ஊற போட்ருக்கோணு அப்பறோ நல்
புளி சகோதரி புளி வந்து எவ்ளோ சகோதரி போட்னோ புளி நெறையா போட்னுங்குறங்கா சில பேர் பாத்தீங்கன்னா புளி வந்து
போ ஆக்சுவலி ஆக்சுவலி மீன் கொழம்புக்கு புளி போட்டாதா நல்லா இருக்கு அப்டிபாங்க பேக் ம் பட் வந்துட்டு நான் வந்து கம்மியாதா சாப்பிடுவே தக்கா காளி ஆட் பண்ணதுனால ஒரு ஒரு நெல்லிக்கா சைஸ் அளவுக்கு நா வந்துட்டு ஒ ஒரு டூ டேஸ்கு ஆக்சுலி மீன் கொழம்பு அடுத்த நாள் வெச்சு சாப்டா நல்லாருக்கு அப்டிம்பாங்க அதனால டூ டேஸ்கு வெக்கிற மாரி வெச்சிருவே அதன அதனால நெல்லிக்கா சைஸ் அளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இது எடுத்துக்குவே ம் ம இது
சின்ன நெல்லிக்காங்களா சகோதரி இல்ல பெரிய நெல்லிக்கா சைஸ்சு எடுத்துணுங்களா அ பெரியநெல்லிக்கா சைஸ்லையு வந்துட்டு அத விட ரெண்டு மடங்கு புளி எடுத்து
ஆ ஆமா அதுத ரெண்டு மடங்கு எடுத்துக்குவே அப்புறோ எடுத்துட்டு அ அந்த மாரி அதைய அரைச்சு வச்சிட்டு அப்புறோ எண்ணெய ஊத்திட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா அதைய வந்துட்டு அ நசக்கு இடி இடி கல்லுல நசுக்கி போடுவே போட்டுட்டு கருவேப்பில போட்டு வனக்கிட்டு வனக்கிட்டு அ தக்காளி வந்துட்டு அரைக்கும் போது ரெண்டு தக்காளி போட்டு அரைப்போ இப்போ வனக்கும் போது அந்த பூண்டு வெங்காயம் போட்டவறுப்பற ஒரு ரெண்டு தக்காளி மறுபடியும் போட்டு நல்லா வனக்கிட்டு அந்த மசா லாவ அரச்சி வச்ச மசாலாவ ஊத்திரோணு ஊத்தீட்டு அதுல புளிய கரச்சி ஊத்தீட்டு ரெண்டே ரெண்டு மசால் தா மெளகாத்தூளு தனியா தூள் இது ரெண்டு மட்டுந்தா கொழம்புக்கு இது செரிங்ளா அப்றோ நம்மளுக்கு தேவையானளவு உப்பு மஞ்சத்தூளு இவ்ள மட்டுந்தா நல்லா வந்து பச்ச வாசன போற வரைக்கி ஆ பச்சவாசன போற வெறக்கி கொதிக்க வச்ட்டு லாஸ்ட்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மின்னாடி அ மீன் போட்டு் அ மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சி எறக்கிட்டு மேல கொத்தமல்லி தூவி வுட்ருலா
செரிங்க சகோதரி எந்த இல்ல சகோதரி எந்த மாரி மீன் வந்து கொழம்புக்கு வந்து நல்லா இருக்கூ இது வந்து
அது எனக்கு தெரியாது ஆக்சுலி எனக்கு தெரியாது எங்க வீட்ல எ என் தம்பி வந்துட்டு என்னோட பையனு வந்துட்டு பாற மட்டுந்தா சாப்டுவா நெய் மீனும் புடிக்கா காது அப்டிம்பா அது கொழ கொழன்னு இருக்கிறதுனால ஆக்சொலி கொழந்தைங்க
கொழந்தைங்களுக்கு வந்து பாற மீன் பாத்தீங்கன்னா எலும்பு கம்மியா இருக்குங்ளாமா அதனால பாற மீன் குடுக்கலாம்
அது மட்டுந்தா மேக்டிமோ நாங்க எடுக்க கறது அவனுக்காகவே மட்டு எடுக்கிறதுனால அது மட்டுந்தா மேக்ஸிமோ எடுப்போ நெய் மீனு அப்பறோவாவ்து பாரு அதுலயு அந்த கொல கொலப் பிருக்கா இல்லாததா சாப்பிடுவோ நாங்க என்னோட என்னோட தம்பி பசங்க தங்கச்சி பசங்கள்லா நல்லா மீனு மட்டனல்லா நல்லா சாப்டுவாங்க இந்த கொழுப்பு பகுதி எல்லா லா நல்லா சாப்டுவாங்க அதே மாரி அவுங்க வீடு சைடு அவுங்க அக்கா அவுங்க அக்கா பசங்களு அதே மாரி தா இந்த மீனு இந்த நெய்மீனு அ மட்டன் கொழுப்பு இந்த மாரி எல்லா நல்லா சாப்டுவாங்க ஏன் பையன் மட்டுந்தா இப்டி சாப்டுவா பா படது இல்ல மேக்சிமொ அவனுக்காக மட்டு பாற மீன் மட்டுந்தா எடுத்திருக்க எனக்கு நறைய மீன் வகையெல்லா தெரியாது எங்க வீட்ல எங்க வீட்ல அவரு சங்கரா மீனு அவருக்கூ சங்கரா மீனு நெய் மீனு இந்த இது கட்லா இல்லாட்டி பாற இது மட்டுந்தா தெரியு அவருக்கூ ரொம்ப
ஓ செரிங்க சகோதரி பாறமீன்ல இல்ல சகோதரி பாறமீன்ல வந்து ஃப்ரை பண்ணுவாங்கன்னு கே பட்ருக்க கொழம்புமே இதுல வைக்கலாங்ளா
ஆ வெக்கலா வெக்கலா அப்டியெல்லா இல்ல வெக்கிலா கண்டிப்பா கொழம்பு வெக்லா கொழம்பு மேக்சிமம் கொழம்புதா வெப்பேங்க அப்பறோ தா இப்ப மறுபடி கொழம்பு அந்த ஃப்ரை எப்ப பார்த்தாலு செஞ்சுட்ருக்கோ அப்டின்ட்டு போன வாரந்தா மீன் பொழிச்சது அப்டின் இன்னொன்னு செஞ்ச ஒண்ணுமே இல்ல மெளகாத்தூளு மெளகாத்தூளு உப்பு அ கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் டு அது போட்டு உப்பு போட்டு நல்லா இது மேர்னேட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவுது மேர்னேட் பண்ணனு அப்புறம் வந்து தோச தா அதை எடுத்து போட்டு தேங்காண்ண இருக்கு இல்லியா ரொம்ப ஊத்தக்கூடாது தேங்காணய வந்து டு ஒரு ரெண்டு மூண் ஸ்பூன் மட்டு ஊத்தி ஒரு இப்போ ஒரு அஞ்சாறு மீன் இருக்குன்னா அந்த தோச தவாலயே எல்லா எல்லாமே போட்ருலா போட்டுட்டு அதுலயே ரெண்டு மூணு ஸ்பூன் வந்துட்டு தேங்காண்ணய ஊத்தி அதுலயே இது பண்ணணு வே வேக வைக்கோணு லைட்டா கொஞ்சோ ப்ரௌன் கலர்ல வரம்போது எடுத்துட்டு ப்ரெளவுன் கலர்ல வரம்போது எடுத்துட்டு அதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணனு ஆ என்ன கிரேவினா அ தேங்காண்ணயையு ஒரு ரெண்டு ஸ் பூண் ஊத்திட்டு வெங்காயோ இருக்குல்ல வெங்காயோ நல்லா ப்ரெளவுன் கலர் வருனு அப்பறொ கறிவேப்பில போட்டுக்கோனு அப்பறொ வந்து தக்காளி நல்லா தொக் கு மார வரோனு அதுக்கு வந்து தனியா தூளு மெளகாத்தூளு உப்பு மஞ் இது உப்பு மஞ்சத்தூளு இது மட்டுந்தா இந்த நாலு ஐட்டம் மட்டுந்தா அதுக்குள்ள போட்டு தொக்கு மார தக்காளி தொக்கு மார வரோனு
ஓ தக்காளி தொக்கோ ஆ நா யூடூப்ல பாத்ருக்க ஸொ இந்த மீன பொறிச்ச மீனோட எனக் அந்த ச அந்த நம்ப அரச்சி வெச்ச ச ட்னியிமே தொட்டு சாப்பற்துக் பதில் மீன் பொருச்சதுங்கற மாரி ஒரு தரவ யூடியூப்ல செஞ்சு காம்
ஆ ஆ அது ஆ ஆ அது வந்துட்டு அப்றோ தேங்காப்பாலு லாஸ்ட்ல வந்து இந்த தொக் க்கு பண்ணிட்டு அந்த தேங்காப்பால ஒரு அர டம்ளர் சின்ன டம்ளர்ல தேங்காப்பால கெட்டியா ரெடி பண்ணி அதுக்குள்ள ஊத்திட்டு அப்போ என்ன பண்ணோன்னா அது வந்து அந்த தொக்க வந்து ஃபுல்லா அப்த அந்த தண்ணியே இல்லாத மார அத தேங்காப்பால் தண்ணியே இல்லாத மார அப்சவ் பண்ணோணு அந்த தொக்கு ஃபுல்லாம கெட்டியா பதத்துக்கு வந்துரோனு அப்பறோ ஒரு எ வாழ எல எடுத்துட்டு ஒரு வாழ இலை எடுத்துட்டு அப்றொ அந்த க்ரேவி அந்த இப்ப தொக்கு மார வெச்சிருக்கறது ஒரு க்ரேவி வெச் சி அது மேல மீன் வெச்சு மறுப்டியு அந்த க்ரேவி கொஞ்சொ வெச்சி வ வாழ எலயப் மடிச்சு தோச கல்ல போட்டு எண்ணெயெல்லா ஊத்த வேண்டா தோசக்கல்லப் போட்டு ஆ லோ ஃப் ஃப்ளேம்ல வெச்சு அ மூடி போட்டுட்டு ரெண்டு பக்கொ திருப்பி தோசையோ தோச வேக வெக்கிற மார ரெண்டு பக்கோ திருப்பி வேக வெச்சி எடுத்து சாப்ட்டா நல்லா இருக்கு
ஓ அப்டிங்ளா சகோதரி சேரி கண்டிப்பா ஒரு நாள் நா செஞ்சிப் பாக்க இது வந்து கொழந்தைங்களுக்குலா குடுக்லாமா சகோதரி ஏம் பையனுக்கு வந்து ஒன்ற வைசுதா இப்ப நடந்துட்ருக்குங்களா அப்டிங்கம் போது அந்த மாரி கொழந்தைக்கு வந்து எ
கண்டிப்பா குடுக்லா என்ன க்ரேவி வந்துட்டு நா வந்ட்டு ரொம்ப காரம் போட மாட்ட அதனால நா கொழந்தைங்களுக்கு குடுக்லா நா எப்பவ்மே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தம்பிக்காக மட்டுமே செய்வ அதுனால ரொம்ப ஸ்பைசிய எப்பவுமே செய்ய மாட்ட எப்பவ்மே காரொ கம்மியாதா செய்வேங் தேங்காப்பால் ஊத்தறதுனால அது ஸ்பைசியொ எடுத்துரு இருக் போட்ட ஸ்பைசியு கம்மிய பண்ணிரு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி பரவால் நீங்க சொன்னது எனக்கு நல்ல ஒரு ஒரு ஒரு ந ல்ல டிப்ஸா இருக்கு நா கண்டிப்பா இத ஒரு நாள் வந்து என் பைனுக்கு நா ஊருக்கு போனதுக்கப்பறொ நா செஞ்சுத் தர சகோதரி நானு
ஆ ஆ அப்பறோ உங்களுக்கு உங்களுக்கு ஆமா பைய வந்து டைமிங் என்ன டைமிங் தூங்குவா
ட பையனா சகோதரி அவ இப்பதா சகோதரி தூங்கி எழுந்தாரு அம்மா அம்மாயி கிட்ட இருக்குறா அவுங்க பாட்டிக்கிட்ட இருக்கா நா
இல்ல இல்ல மறுவ்டியு நெக்ஸ்ட்டு தூக்கொ எப்போ
நெக்ஸ்ட்டு தூக்கோன் பாத்தீங்னா சகோதரி மதியோ ஆயிரு அவ படுக்கறத்துக்கு சில நேரொ வந்துட்டு பன்னெண்டு மணிக் படுப்பாரு சில் நேரொ பாத்தீங்னா பன்னெண்டு மணிக்கு மேல மதியொ ஒரு குளிச்சிட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த மாரி தூங்குவா அவருக்கு எப்பத் தூக்கொ வருதோ அப்ப தூங்குவாரு சகோதரி
அப்டி வந்துட்டு நீங்க பழக பழ தூக்க தூங்குட்டு மத்தியான் நேரல் தூங்குட்டு ஆக்ஷுலி இந்த ஈவினிங் டயத்துலதா ஃபைவ் ஓ க்ளாக்கு அந்த மாரி எல்லா தூங்க வைக்காதிங்க ஃபைவு சிக்ஸு செவனு அந்த மாரியெல்லா தூங்க வைக்க கூடாது குழந்தைங்களா ஆக்ஷுலி அந்த ட ஆ ஆமா தூங்க மாட்
இல்ல சகோதரி அதையும் மீறி பாத் இல்ல சகோதரி நீங்க பாத்தீங்னா தூங்க வெக்க நானு தூங்க வெக்காமதா இருப்பே சப்போஸ் சாய்ந் சாய்ந்தரோ ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஃபைவ் தெட்டிக்கு மேல வந்து ரொம்பா தூக்கொ வர்து ரொம்ப அழுதுட்டு இருந்தான்ன ஏதாவ்து முடிஞ்சளவுக்கு அவனுக்கு ஒரு விளையாட்டு காம்ச்சிது வேடிக்க காம்ச்சி வெளிய வந்து பிள்ளைங்க ளையாட்றது வேடிக் காம்ச்சி தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணுவே அதையும் மீறி வந்து ரொம்போ வந்து நம்ம மேலையே படுத் தூங்கிர்றா அவனால கண்ட்ரோல் பண் ண முல்ல தூக்கத்த
ம் ம் அதுதா நம் நம்ம மத்தியானமே தூங்க வெச்சிட்வோ நா அவ்ங்க தூங்க விட்லைன்னாலு பரவால்ல ஒவ்வொர் டைமு அப்டிதா நம்மளயவே இது பண்ணி உட்ருவாங்க அப்பறொ நம்ம தா வெடிய வெடிய முழ்ச்சிட்ருக்கனு அப்றொ ஒரு மணி ரெண்டு மணியே ஆனாலு தூங்காது ஏன்னா நா கொழந்தீங்க நல்ல
இல்ல சகோதரி எனக்கு வந்து நெறைய எனக்கு நெறைய அனுபவோயிருக்கு இப்ப இப்ப வந்து பாத்தீங்க இப்ப நா அம்மா வீட் ல இருக்கனு அப்டிங்க போது பிரச்சனை கெடையாது ஏனா வந்து நா முழச்சிருந்தன்னா அம்மா வந்து பாத்துக்கறாங்க நா தூங்கிட்டான அம்மா வந்து பாத்துக்கனு அது பிரச்சன கெடையாது நீங்க சொன்ன உண்மதானே கணவர் வீட்டுக்கு போயிட்டே ஏனா கொழந்தையே வந்து நா தா வந்து பாத்துக்குனுங்களா அப்டிங்க போது நா வந்து வீட்ட விட் வேலே சமைக்கிறது வீடுடெல்லா சாப்பிட்டு முடிச்சு நைட் நாங்க கிளீன் பண்ணி படுக்கறது எப்டியு வந்து எட்டுரை மணி ஒன்பது மணி முன்னாடி எல்லாமே எல்லா ஒர்கமே ஃபினிஷ் பண்ணிர்றே ஃபினிஷ் பண்ணால போது எட்ரே மணிக்கு பண்ணாலுமே தம்பி வந்து படுக்குறதுக்கு அவே வெளாண்டுட்டே இருக்கானா அவன வந்து படுக்க வெக்கறது பாத்தீங்கன்னா கண்டிப் இப்ப ஒரு நா தூங்கறதுக்கே ஒரு பதினொன்ரே மணி பன்னெண்டு மணி ஆயிருது கேட்ட நம்ப வேல முடிஞ்சிருது அவனாலையு வந்து நமக்கு லேட்குதுங்க அப்படிங்கும்போது காலைலே நம்ப நல்ல இத எழுந்து நம்ம வேலை பண்ணாலு நமக்கு ஒத்து வர மாட்டிங்குது டைம்மு எனக்குபாத்தீங்க ரொம்ப நேர கண் முழுச் சாலுமே எனக்கு ஒடம்பு ஒத்துக்காது தலைவலி வாமிட்டிங் பிரச்சனல்லா இருக்குங்களா அதனாலயே முடிஞ்சளவுக்கு நா அங்க போயிட்டு ஏன்னா வந்து இவனே சாயிந்தரோ வந்து நா தூங்க வெக்கவே மாட்டே தூங்க வெக்கிறது ரொம்ப கஷ் ஏன்னா நம்மளால நைட் வந்து சமாளிக்க முடியாது கணவர் பாத்துக்கறாங்க இருந்தாலு அவங்க வந்து காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போகணுங்க அப்புடிங்க போது அவங்களையு நம்ப தொந்தரவு பண்ண முடியாதுல்லே
ம் ம் ம் ஆனா ஒரு சில பேர் எல்லா ஈவினிங் டைத்துல தா தூங்க வெக்கறதே எப்ப தூங்குறாங்க தூங்கட்டு அப்டின்னு சொல்லி விட்டு ட்றாங்க அவங்களுக்கு தெரியறது இல்லே அந்த ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கு முழச்சுட்டு இருக் நம்மளு அவங்க கூட சேர்ந்து முழிச்சுட்டு இருக்கணு ஒரு நாலேஜ் இல்லாம இருக்காங்க நம்ம அவங்க டைம் அவங்க டைமுக்கு நம்ம போயிட்டு இருக்கோ நம்ம டைமிங் சா அவங்க இது பண்ணணு நம்ம தூக்கத்தையே கேடுத்தங்கன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் ஒரு இது மாரியே இருக்
கண்டிப்பா அது அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளல்ல ஒரு சுறுசுறுப் இப்ப எந்த வேலையுமே என்னமோ மாரி மந்தமாவே இருக்கு ஒரு மாரி சோம்பலா இருக்கு கண்ணெல்லா வந்து ஒரு மாரி வந்து டை டயடா இருக்கு தலையெல்லா பயங்கரமா வலிக்காது வந்து ஒரு நாள் நம்ம நைட் தூக்க கெட்டலு சரி ரெண்டு நாள் நம்ம நல்லா தூங்குனாதா அந்த தூக்கத்துக்கு நம்ம ஈக்குவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க ஏனா அந்த அளவுக்கு வந்து ஏ நா நம்ப ஏ நா வந்து இரவு தூக்கங்கறது ரொம்ப முக்கியோ இரவு தூக்கத்தை வந்து யார் வந்து ஒருத்தவங்க வந்து தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல் நெறைய பிரச்சனை ஒரு ஒரு தடவை எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்காம இருக்க இருக்கறது வேற சில பேர் பாத்தீங்கன்னா கண் டினுவா ஒரு மணிக்கு தூங்குறங்க ரெண்டு மணி தூங்குறாங்க அந்த மாரி காரங்களுக்குலா வந்துட்டு கண்டிப்ப பின்னாடி ஒரு பெரிய பிரெ ச்சனை வரும்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சகோதரி
ம் ம் ம் ஆமா ஆமா கண்டிப்பா
சேரிங்க சகோதரி நமக்கான நேர முடிந்து விட்டது வேற ஒரு அழைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம்
ஆ சேரி ஒகே நன்றி